எப்டி இருக்கீங்க வணக்கோ நல்லா இருக்கீங்களா
ங்க நல்லார்க்
ம் நா நல்லா இருக்க ரொம்ப நல்லா இருக்க இன்னிக் எப்டி போச்சு உங்க நாள்ல்லா
ஆ இன்னைக்கு ஓரளவு பரவால்லாம போயிடுச்சு காலையில ஆ காலையில இருந்துதா பா பாப்பாவுக்கு வந்து சொல்லிர்ந்தல்ல போன கால்ல பாப்பாவுக்கு வந்து ஒடம்பு சரியில்ல அதனால நைட் நேத் த்து நைட்டு கொஞ்சோ நான் வந்து சரியா தூங்கல ஆ ஒரு நாலு மணிக்கி கூடது தூங்குன அவ ஒரள நல்ல ஒரு சமான படுத்தி இப்போ இன்னைக்கு ஃபுல்லா அவளுக்கு வயிறு வழி எது இல்லன் சொன்னா ஓரளவுக்கு பரவால
உம் நீ நீங்களுமே சரியா தூங்க மாட்றீங்கன்னு நனைக்கிறே நீங் கொஞ்ச தூங்கறதுல நல்ல கவனம் பண்ணுங்க இப்ப தெரியாது சரியா தூங்காம இருக்கிறது அது பின்னடி கொஞ்ச நறைய பிரச்சனல்லா ஏற்படுத்து நா நறையா பேர் இங்க பாத்துருக்கே சரியா தூங்காததுனாலயே நெறைய பிரச்சனையு வரு நம்ப அதையும் பாத்துக்கணு அதுவும் தான் ஃபஸ்ட்டு அது கொஞ்சோ வேலைய எல்லாம் வந்து நம்ம பகல் நேரத்திலயே முடிச்சுட்ற மாரி ராத்திரி ஒரு பதொன்னு பத்திர முக்கா வாசி அதுக்குள்ளயே தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதுதான் நல்லது நம்புளுக் ஈவ்னிங் வந்து ரொம்ப நாள் டயம் எடுக்கிறீங்க அது வந்து ஒடம்புக்கு நல்லதே கெடையாது நீங்க இத வந்து பஸ் பாருங்க இப்டி ஏது பண்றதுன் ப்ளேன் பண்ணி பண்ணுங்க கொஞ்சோ இல்லன்னா கொஞ்சோ எதானாலு பரவாயில்லன்னு தள்ளி போடுங்க பிரச்சன இல்ல பசங்க ஸ்கூல் போகட்டும் கொஞ்சோ பண்ணுங்க இடைவெளி விட்டு
நானும் அ நானும் அதுதான் அதுவும் நீங்க சொல்றது ரொம்ப செரிதான் நான் வந்து யோஸ்ச்டுதான் இருக்கேன் இப்ப பசங்க வந்து இப்ப லீ்வ்ல இருக்
அதனால தான் சொல்றேன் லீவ்ல இருக்கனால நீங்க கொஞ்சோ ஒரு ஒருஸ் சில விஷயத்த மட்டு பண்ணிட்டு மத்ததெல்லா தள்ளி வை கிளாலே அதுக்காக சொல்றே நீங்க ரொம்பா டூ லேட்டா தூங்குறீங்க அத் அதனால ஓ இது வந்து செரியில்லாம போய்டு அப்பறோ உங்களுக்கு ஒடம்பு செர்லன உங்க பசங்கல்லா யாரு பாத்துப்பா அத கொஞ்ச நீங்க யோஸ் க்கனுல்ல அன்னிக்கு ஒரு ஒரு நாள் உங்களுக்கு ஒடம்பு செரியில்லன்னு சொல்லிருந்தீங்கல்ல அப்போ இதே மாதிரி இப்போ உங்க பசங்க இருந்ததுனால போச்சு இதே ஸ்கூல் போயிட்டாங்க ரொம்ப முடியாம இருந்ததுனா யாரு பாத்துப்பா அதுனால கொஞ்ச கவனமா இர் இருங்க கொஞ்ச இனிமேலாவது கொஞ்ச மட் ட்ரை பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க
நா நீங்க சொல்றது கன்ஃபர்மா நானு ட்ரை பண்ணதா போறங்க இப்போ பசங்க ஸ்கூல் தெறந்ததுக் அதுக்கப்புற எனக்குன்னு ஒரு ஒரு பகல்லே வந்து ஒரு நம்ம பாக்கும் போது ஒரு அந்த அஞ்சு மண் நேரம் நமக்கு கெடைச்சிரும் அதனால அந்த காலையில கெடைக்கிற அந்த அஞ்சு மண் நேர எனக்கு போது நா வேலைய கொஞ்ச சீக்கிர முடி கறதுக்கு இப்ப நம்ம சில வேலைகள வந்து ஹ நம்ம வந்து எப்பயோ அப்ளை பண்ணி வச்சிருப்போ இல்லையா அந்த வேலைலா எல்லா நமக்கு வந்து கெடைக்கும் போது என்னால அத தவிர்க்க முடியல நா அப்புற தள்ளி போடவு முடியாது அந்த மாதிரி வேலைகள அப்படியே நா வந்து பாக்கறது அதுக்கப்புற அது டைம் எடுக்கறது முதெல்ல வந்து பசங்க வந்து பாத்துக்கறதே கரெக்ட்டா இருக்குது என்னால நம்ம ஆஹ் இப்ப நம்ம ப பண்ற வேல எல்லா
உம் ஏ மாமனார் மாமியார் வந்து பாக்கலையா ரெண்டு நாளா வர பசங்க வரலன்னு பாத்துட்டு இருந்தாங்களே அவங்க இப்ப பாத்துக்கற
ஆஹ் அப்படி எல்லா ஒண்ணுமில்ல அவங்களுக்கே இப்ப ஒடம்பு தெர்ல போல
ஹம் அவங்களுக்கு எப்பவு ஒடம்பு சரியில்லாம தா இருப்பாங்க உம்
ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தா அது உடம்பு சரி இல்லாம இருக்காங்க ஹ ஹாஸ்பிட்டல் அதுவு இருக்காங்க அதா நானு அவங்கள சொல்ல போ அங்க போய் விளையாடுங்க அப்படின்னு நானு சொல்றது
உம் ஒடம்பு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க அப்புற எப்படி அவங்க கோயில் பயண எல்லா எப்படி மேற்கொள்ளுவாங்க வருவாங்களா
அதைய அதெல்லா அதெல்லா வந்துருவாங்கன்னு நெனைக்கிறே அது அவங்களுக்கு வந்து எப்பவுமே அப்படிதா இருப்ப ப்பாங்க அது நா வந்து இப்போ நா கல்யாண ஆனதுல இருந்து
ஓ வீட்டுல வேலை செய்யறப்ப மட்டும் தான் உடம்புசெரியில்லாம போகும் வெளியில போறப்பல்லா நல்லா இருக்
ஆமா அந்த மாரில்லா இருக்குறாங்க இந்த மாரி நம்ம நீங்க சொல்ற மாரி பாத்தீங்க வச்சுக்கோங்களே நம்ம வந்து எனக்கு நா யோசிப்ப என்னோட உடல்நல வந்து நம் இப்ப பொதுவாவே நம்ம பாத்தொம்னா அ அந்த நைட்ல வந்து கண்விழி கிறது அப்டின்றது நானே பாக்குற ஒரு பத்துர பத் து பதினொன்னுக்குள்ள தூங்கிட்னு அப்டின்ற மாரி சொல்றாங் நா அந்த மாரிலா வந்து நீங்க சொல்ற மாரி அட்டவணயெல்லா போட் டு காலைல இந்த டைம்குள்ள இத முடிக்கணு அந்த மாரி முடிக்கெனுனா வந்து ஓ இது பண்ணுவே திட்டமிடுவே ஆனாலு திட்டமிட்டபடி அது வந் து என்னால அந்த அந்த நாளுக்கு வந்து எ யவ்வுரு தவிர்க்க முடியாத ஒரு வேல வந்துரு ஆமா அத அது போ பண்ணும் போது இல்லன்னா இவே இன்னொரு வேல கூடுதலா வந்து அமஞ்சுரு இத நா வந்து இன்னக்கே முடுச்சாவுணு இப்ப பாத்தன்னா ஆ ஒரு வேலக்க அந்த மாரி வேல ஆமா அது மார்ல்லா ந என்னால் தவிர்க்க முடியாம் போய்டுச்சு இப்ப இன்னோரு விஷ்யோ என்ன னா அவு இன்னக்கி வந்து நா வந்து நீங்க இந்த வ இந்த வருஷோ அதாது இந்த லீவ்ல எங்யோ வெளிய கூப்ட்டு போயிருந்தீங்ளா
உம் எங்யும் கூப்ட்டு போல எ அம்மா வீட் ட்டுக் மட்டுந்தா போயிருந்தோ அங்க எங்கேயே அக்கா அக்கா பசங்க வந்துர்ந்தாங்க இந்த வர்ஷந்தா ஒன்னா இருந்தோ ஒரு ரெண்டு நாள் இருந்தோ அவ்ளோதா அதுதா எ ரொம்ப வர்சோ கழிச்சு ஒரு நல்லதா நடந்துச்சு வேற எதுவு நாங்க எங்யும் போல வீட்ல தா இருக்கோ பசங்களும் போர் அடிக்குது னுவாங்க இங்கே சும்மா வெளில அவுங்க அப்பா இட்டு போவாரு உம் பக்கத்ல போயிட்டு வருவாங் க இன்னைக்கு ஒரு க அபா என்ன விட்டுட்டு அவுங்க அப்பா கூட அவர் மட்டு போனாரு விஷ்யத்துக்கு போயிட்டு சாப்ட்டு நல்லா சாப் ட்டு வந்தாரா சொன்னாரு எங்கிட்ட வந்து எப்பயுமே விஷேஷோ இட்டு போனா சாப் உடவே மாட்டாரு எதையு அதுல இருக்க ஏதாது ஒரு பொருள் மட்டு தா புடுச்சுர்ந்தா சாப்ட மாட்டபடி சாப்டவே மாட்டா வீட்டுக் வந்து நா நா செஞ்சு சாப்பாடு சூடுக்ணு ஆனா இன்னக்கி அவுரே வந்து எங்கிட்ட சொல் றமா நானே நல்லா சாப்ட்ட எல்லா சாப்ட்டுட்ட அது அங்க பிரியாணி வச்சுர்ந்தாங்க சப்பாத்தி வச்சிருந்தாங்க தோச வச்சிருந்தாங்க என்ன எல்லா புடுச்சிர்ந்தது நா சாப்ட்டேன் சொல்வு எனக்கு அதுவே சந்தோஷமா இருந்துச்சு மொத மொறையா ஒரு விஷேஷம் போய் நானே சாப்டமா நல்லா சாப்டு வந்தமானு உ பைய சொன்னது இதா வாழ்க்கைலே ஒரு சந்தோஷமான விஷ் விஷய மாரி எனக்கு இன்னிக்கு பெருசா தெரிஞ்சுது
அப்டியா அது வளறாங்கல பசங்க அவுங்களுகு புரிய புரியவருது இப்போ நம்ம இதெல்லா சாப்பணு இந்த விஷயதலா வந்து பண்ண கூடாது பாவு சாப்டு பாக்கணு அப்டின் ற அவுங்ளுக்
ஆமா ஆமா ஆமா இல்ல அவன் சாய்ந்தரத்துல வந்து இப்ப பாலும் குடிகறதில்ல அதனால கொஞ்சோ மதியோ சாப்டதுல இருந்தது கேப்போடவே இருந்தனா இன்னகி ஓ அது பசியில வேற இருந்தாரு அவுர் பசியா இருகவே அவுனுகு ஏதாவ்னு சாப்டா போதுன்னு இப் இப்ப நல்ல சாபாட கெடைக் கு அவ சாப்டு முடுசுடான் அதா விஷயமே பசில இருகவ அவருகு புடிச்ருச்சு அதனா நா கொஞ்சோ ஆனா விசேஷ துமும் நல்ல கொஞ்சோ பணக்காரங்கதா அதனால நல்லா இருந்துச்சு சாப்பாடு அதனால அதுனால அதுவு சாப்டுட்டாரு அவரு
உம் உம் ஆமா இந்த மாரி பசங்க வீட்டுகுள்ளயே இருந்து நம்ம செஞ்சு போ ஒரே நம்ம நம்மளோட இதயே ஸ்டைல் ஆஃப் ஃபுட்டயே சாப் ப்பறாங்கல்ல
அ ஏ பைய அப்டி இல்ல அவரு வந்து வெளில தா அதிகமா சாப்டுவாரு வாரத்துல ரெண்டு நாளாது சிக்கன் ரைஸ் சாப்ட்ருவோ பொரோட்டா சாப்ட்ருவோ பானிபூரி சாப்ட்ருவோ அவனுக அவுனுக்கு வார த்துல செலவு பண்ற தா அதிகோ வெளில வீட்டு சாப்பட்ரு கட சாப்பாட் தா அதிகமா சாப்டுவாரு
ஆஹ் அதல்லா கொஞ்சோ கொறச்சுகோங்கப்பா ஏனா இப்ப வந்து இந்த இந்த ஒரு இப்ப ஒரு ஆய்வு ஒன்னு நடத்திருக்காங்க துல என்னனா இய இந்த மாரி வந்து ந ம்ம சொல்றோல்ல அ ரோட் சைட்ஃபுட் அப்டினு சொல்றோல்ல அந்த மாரி ஃபுட்ட வந்து எடுத் க்கற பசங்களுக் வந்து இப்போ வந்து கேன்சரு
ஆமா ஆமா ஆமா ஆமா ஐயோ கரெக்ட்டு தா நீங்க சொல்றது அது எனக்குமே பயமாயி தா ஒரு ஒரு சில டைம் அவன ரொம்ப கண்டிஷ்னா சொல்லுவே சாப்டாதடான்னு அதயு மீறி அவ எ பேச்ச கேக்க மாட்டா அவ
ப்பனா அத வந்து அப்ப ரொம்ப வந்து சடனா எப்டி சொல்றது திடீர்னு அத வந்து நம்ம நிறுத்த முடியாது
நிறுத்த முடியாது ஆமா அதனாலதா நானே வெளியே போறத கொறச்சுகிட்டே ஏனா இப்ப நா போனாதா எ கூட வந்தாதா அவன் வேணுன்னு கேப்பாணு நா வாங்கி குடுத்துர்றேணா அதனாலே நான் இப்பல்லா வெளிலே போறது அதல அவுங்க அப்பா கூட மட்டு ஏனா அவுங்க அப்பா கூட மட்டு போனா அவரு அவ்ளோவா வாங்கி தர மாட்டாரு ஏதாது ஒரு சின்ன பொருள் வாங்கி் குடுத் திவிட் டுவாரு அதனாலதா இப்ப நானே அவுங்க ரெண்டு பேர் கூட வெளிலயே போறதில்ல அவுங்க ரெண்டு பேர மட்டு அனுப்பி விட்றது அ ஹ அந்த மாரிதா கொறச்சே இப் இப்ப என்ன ஸ்கூலுக்கு போக ஆரம்பச்சுட்டாருன்னா அது கொஞ்சோ இன்னோ ஃபுல்லா ஆயிடோ வாரத்துல ஒரு நாள்தா வெளில போற மாரி வரு அது சரியாயி இந்த லீவ்லதா கொஞ்சோ அதிகமா பண்ணிட்டா அவ இந்த இந்த லீவுலதா ஃபோனு ஃபோனோட இது பயன்பாடு அதிகமாகிடுச்சி இந்த வெளில சாப்புட்றது அதிகமாயிடுச்சி எப்பத் இது நா அஸ் சம்மர் இது முடியுன்னு இருந்துச்சு எதுவு இன்னோ ஒரு மூண் நாள்ல ஃஸ்கூல் வந்துதே வந்து பர்ச்சிட்டாங்க பரவால இன்னோ தள்ளி போடாம இருந்தா நல்லது
ஆ எ அதா எனக்கு வந்து நாஇன்னைக்கி வந்து ஸ்கூ ஸ்கூலந்து ஒரு மெசேஜ் போவாகு
போட்டுட்டாங்களா ஆஹ் ஆஹ் என்னகிங்க என்னக்கி
ஜூன் நாலாந்தேதி வந்து ஸ்கூ
பரவால அ ஆனா தமிழ்நாட்டுல நாளு சொல்லிருக்காங்க இங்கப் பாண்டிச்சேரியில வந்து பத் எட்டாந்தேதின்ற மாரி சொல்றாங்க தெளிவா இன்னு மெசேஜ் எனக்கு எதுவு வரல செய்தி எதுவு ஆமா அதா தெரியில ஸ்கூலுக்காவது நாளைக் கால் பண்ணிதா கேக்ணு என்னக்கினு நா இன்னு புக்ஸுக்குலா வேற அட்ட போடவே இல்ல எனக்கு இன்னிக்குதா அது ஞாபகமே வந்துச் ஆமா அந்த இது வாங்கிட்டு வந்து போடணு வேற நெறையா இருக்கு வேற அது வாயின்டு வந்து போடணு வேற ஆமா ந மறந்துட்ட புக்கு லா வாங்கிடோனா ஹாஹ குடுக்க மாட்டாங்க புக்கு மட்டுதா டுப் ப்பாங்க அது வந்து நம்ப வனா நம்ப இஷ்டோ இந்த பைன்டிங் பண்றதா பன்லா இல்ல இந்ந ஹ மேல இதா இருக்கு பாருங்க ஒரு இது ஃட்ரான்பரென்ட் அந்த இது போடுறதுனாலு போட்டுக்கலா நான ஃட்ரான்ஸ்பரண்ட் இதுதா ரூல் தா வாயின்டு வந்து போடுவே போன வர்ஷோ ரெண்டு வர்ஷோ அதா போட்டு குடுத்தே மூணு வர்ஷோ இப்யு அதா வாயின்டு வந்து போடணோ அந்த ரோலே ஆ கிழிக்காது அது நல்லா பின் பண்ணி நல்லா போட் ட்ருவ நா எல்லா இடத்துலையு பின் பண்ணுனா ஒரு சில புக்கு மட்டு அதிகமா யூஸ் பண்ற புக்கு மட்டு கி கிளியும் அந்த பே இவனே வேணும்னு பிச்சிருவான் மத்ததெல்லாம் அப்டியேதான் இருக்கூ ம் நா வாங்கிட்டு வந்து போடணு அதுவே கொஞ்சோ காசு ஆகும் வேற அதிகமா அந்த ரோலே ஒன்னே முப்பது ரூபா அவ்ளவு புக் இருக்கு இந்த வாட்டி வேற சின்ன பையனுக்கு அவ்ளவு புக்கு கொடுத்தருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனுக்கு எவ்ளோ நோட்டு் எவ்ளோ புக்கு நா படிக்கும்போதெல்லா இவ்ளோ புக்கே இல்ல
அப்டியா இங்க இவங்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாரி பாத்தீங்கன்னா வந்து ஆஹ் கவர் வந்து அவங்களே குடுத்துருவாங்கங்க ஸ்கூல்லையே கவர் கொடுத்துருவாங்க ஸ்கூல்லையே பேக் குடுத்துடுறாங்க அதுக்கப்பறோ அந்த எல்லாமே கொடுத்துடறாங்க நாங்க என்ன பண்ணோம் இப்போ வந்து ஸ்கூல் லீவ் விடுறாங்க அதுக் முன்னாடி வந்து புக்ஸ் எல்லாம் வாங்க சொல்டாங்க நாங்க என்ன பண்ணோ அப்பவே வந்து பணம் கட்டிட்டு அப்பவே புக் அதுக்கான கவர் எல்லாம வாங்கிட்டு வந்து அப்பறோ பசங்கள என்ன பண்ணாங்க இப்ப பாப் அப்பாவே வந்து நோட்டுக்கு அட்டலா போடுவாங்க
பரவாயில்லையே நல்ல விஷ்யோ நீங்க நெறைய நல்ல விஷயங்கள் கத்துக்குடுத் கொடுத்து இருக்கீங்க அதனால தான் பசங்க செய்றாங்க
ஆமா அது தம்பி வந்து தம்பிக்கு முதல்ல நான் கத்து கொடுத்தேன் இந்த மாதிரி போடணு வரணும்னு சொன்ன அதுக்கப்பறோ போன வருஷோ அவன் வந்து என் கூட சேர்ந்து போட ஆரம்பிச்ச இந்த வருஷம் அவனே வந்து அவன் புக்ஸ்க்கு வந்து அட்டல் அட்டல்ல்லாம் அவனே போட்டுட்டான் அவனே அட்டை போட்டு அவனே லேபிள் எல்லாம் ஒட்டி எல்லாமே ரெடி டிய அதனால எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு பேர் எல்லாமே எடுதிட்டோம் எல்லாமே ரெண்டு பேருதுமே ரெடியா இருக்கு இப்போ போனா புக்ஸ் கொண்டு போய் குடு அவ்ளோதான்
ம் ம் பரவால்ல நல்லது நல்லது பசங்கல்லா அப்டிதான் இருக்கூ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அவுங்களே செஞ்சுக்கிறதுதான் நல்லது என் பசங்க பாப்பா கொஞ்சோ சொன்னா செய்வ ஒரு சில விஷயங்கள் அவளே பையன் தான் கொஞ்சோ பாசுவா செஞ்ச செய்ய மாட்டான் என்னைக்கு அவரு தோணுதோ ஏதாவது விஷயோ அப்பதான் செய்வார் அவர்
உம் அவ அவ அது வந்து பசங்க வந்து மத்த பசங்கள பார்கக்கும்போது படிப்படியாவே அவங்க கத்துப்பாங்க
அது அப்பிடிதான் நா நெனைக்கிறே ஆனா அவ அப்பிடியேதா இருக்க மாரி எனக்கு தோணுது எதுவு மாற்றங்கள் இன்னு ஒரு மூணு வர்ஷோ ஆயிடுச்சி எந்த ஒரு மாற்றோ இல்ல பேச்சுதா அதிகம் ஆயிடுச்சு அவனோடது மத்தபடி வேற எதுலியு எனக்கு தெரில
அ நீங்க கவலப்படாதீங்க அது போவ போவ அவ வந்து பெரியவனாகராளே அப்போ வந்து அ ஸ்கூலுக்கு போம்போது ஆ இப்ப வந்து ஆசிரியர்கள் மூலமா அவனு அவ பேசுற நடவடிக்கை எல்லாமே கொஞ்ச கண்டிப்பாங்க கண்டிப்பு அதிகமா இருக்கோ முன்ன வந்து அவ படிச்சது வந்து அவன கண்டிக்கிறதுக்கு வாய்ப்பு கெடையாது தேனா கொழந்தையா இந்தான்லே ஆனா இப்ப வந்து அவுங்க வந்து கண்டிப்பாங்க இந்த மா ல்லா பேசும்போதும் செய்யும்போது கண்டிப்பு அதிகமாவோ அதுக்கப்பறோ அவவனு அதுக்கான நீங்க எதிர்பாக்கற அளவுக்கு மாறிடுவா
கண்டிப்பா மாறிட்டா நல்லது நன்றி தோழி நன்றி டைம்மாயீர்ச்சி